வணக்கம்
ஹலோ
ஹலோ தோழி வணக்கம்
கம் சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க
என்ன பண்றீங்க இப்போ இருக்குற வெப்பநிலைய பத்தி நீங்க என்ன நெனைக் னைக்கறீங்க தோழி
ஆஹ் என்னா சொல்றது தோழி நீங்க சொல்லுங்க எனக்கு தெர்ல
வெப்பநிலை மாற்றம் எவ்ளோ இருக்கு படிக் க்கிற வெயில் எவ்ளோ கடுமையா இருக்கு அத பத்
எங்க தோழி வீட்ட விட்டு வெளிலயே வீட் வீட்ட விட்டு வெளிளயே போக முடில தோழி ஏ சி போட்டுட்டு வீட்லயே இருக்கறது ஏன்னா அவ்ளோ வெயில் அடிக்குது இல்லையா வெளில
அத்தான் அது அதுனால இப்ப எவ்ளோ எப்டி சொல்றது பறவைங்கள்லோ இருக்கட்டும் மனுஷங்களாம் இருக்கட்டும் எவ்ளோ அதுனால பாதிக்கப்படுறாங்க இப்போ கூட பாருங்க ஒரு ஒரு ஒரு ஒ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எனக் எங்க சொந்தக்கார அப்பயே ஒரு ஒரு மாசம் வரையுமே நான் நான் நல்லாதான் அவன கூட பழகிட்டு இருந்தேன் பேசிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு போன்னா இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆ ச்சுனே தெரில நா போயிட்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வர குழந்த வீட்டுக்கு வந்தா இறந்து வரா
கேட்டா ஹார்ட்டோடக் எதுனால வெயிலோட தாக் க்கும் அவனால தாங்க முடியல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பையன் தா அவ
பன்னென்டு வயசு பையனா
பன்னெண்டு வயசு பைய ஷ்ஜமாதா கேரளா லை இப்ப நடந்த சம்பவம் தோழி ஒரு ஒரு கரெக்டா ஒரு மூன் நாலு நாள் தா ஆச்சு அந்த பைய இறந்து எங்களால அந்த துக்கத்துலந்து வெளிய வ முடியல கேட்டா வெயிலோட தாக்கோ அவ்ளோருக்கு குழந்தைங்கள வெளிய அனுப்பாதன் சொல்றோமே ஏன்னா நம்மளாலேயே வெயில் தாக்கத்த அனுபவிக்க முடியல நீங்க குழந்தையே ஏ வெளிய அனுப்புறீங்க விளாட்றதுக்கு அப்படின்னு டாக்டரு அசால்டா சொல்றாங்க உங்களோட தப்புதா விளையாட்றதுக்கு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு, பேக் போல் விளையாடுறதுக்கு எதுக்குமே குழந்தைங்க வெளிய அனுப்பாதீங்க உங்க குழந்தைங்களோட நீங்க தான் சேப்டியா இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங் அவங்க அப்ப வந்து அந்த வெயிலோட தாக் தாக்கம் அப்ப எப்டி இருக்கு நினைக்கிறீங்க. நிஜமா அப்போ அதோட தாக்கம் எவ்வளவு இருக் க்கு நெனைக்
ஐயோ அப்போ வெளில போறவங்களுக்கு அந்த கஷ்ட தெரியும் இப்ப பசங்க வேற ஸ்கூலுக்கு வேற போயிட்டு வரது
உம் மூச்சு ஆவி ஆவி விளாண்டுட்டு ஆஹ் அந்த குழந்தை என்ன ஆ ஆடி ஆடி விளாண்ட் ட்டு வந்தானா சைக்கிள் தா ஓட்டிட்டு வந்தானா சைக்கிள் ஓட்டிட் மூச்சு வாங்குது படப்படனுருக்கு அப்டின்தா சொன்னானா அவ்ளோதா அப்டியே மயங்கி விழுந்துட்டா தன்னோட அம்மாக்கது எப் எப்படி இருக்கும் அ அவனோட நண்பர்கள் வந்து அவங்க அம்மாவ கூப்படறாங்களாம் பைய மயங்கி விழுந்துட்டா அப்டின்டு அவங்க அம்மாக்கு அந்த அந்த அந்த நிலைமை எப்படியிருக்கும் நீங்க யோசிச்சி பாருங்களன் என்ன விளாட போறே அப்படின் சொல்றப் பைய ஒரு பைய எப்டி சொல்றது விளாட போறேன்னு சொன்னா பைய வீட்டுக்கு உயிரோடு வரலனா அந்த அம்மாவோட
அதெல்லா ரொம்ப கஷ்டந்தோழி அதனாலதா நம்ம ரொம்ப பாத்து பத்திரமா வச்சுக்க வேண்டியதா இருக்கு நீங்களு எங்கமே வெளியில அதிகமா சு இப்ப போகாதீங்க, இப்போ இப்ப சம்மர் ஹாலிடேஸ் அப்டின்ட்டு ஸ்கூல்ல தராங்கல்லியா அது த எதுக்குனா இந்த வ அளவுக் க்கு இந்த வெயில்ல பசங்க ல்லா ஸ்கூலுக்கு வந்து போனாங்கன்னா மயங்கிருவாங்க அந்த மாரியெல்லா நெனச்ச அத்தா இந்த டைம்ல மெயினா இந்த டைம்ல பரவுது, சம்மர் ஹாலிடே அப்புடின்னுட்டு. ஆனா என்ன பண்றாங்க இந்த டைம்ல சுத் த்தறதுக்கு போயிற்றாங்க
நம்மளால முடியுதா பாருங்களே. இப்போ உங்களுக்கு நா அது அந்த அது நீங்க அந்த அந்த எடத் இத்துல நீங்க இல்ல உங்களோட சொந்தக்காரங்க இல்ல. இருந்தாலும் அந்த சம்பவத்த கேக்கும் போது நம்ம மனசு எப்புடி பதருது ஆ படபடன்னு இருக் என்னடா, ஜீர்ணிச்சுக்க கூட முடில ஆ குழந்த எதனால ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்ததுனால அவனுக்கு அவங்க கேக்கறாங்களா அந்த டாக்டர் குட் குட்டி் குழந்த அவனுக்கு என்ன தெரியு. அவ்வளோ சீக்கிரம் கடவுல் கிட்ட போணு ப் ப்புடின்னு அவனுக்கு எழுதிருக்கா அந்த வெயிலோட தாக் போ அவனால தாங்க முடில கொழந்தைங்க வந்து, இவ்கோ என்ன பசங்களோட சேந்தா விளாட்றாங்க நல்லா ஆடி ஓடி மூச்சு ஆவி வாங்கி விளாட்றாங்க. அது மட்டு தா உங்குளுக்கு தெரியுமே தவர நமக்கும் என்ன தெரியு சேரி நம்ம வீட்டுல பண்றாங்க வெளிய அம்ச்சி வைக்கலா அப்டின்னு நனைக்கிறோ ஆனா அந்த எடத்துக்கு போயி அத் நம்
ரொம்ப கஷ்டோ தோழி பசங்க, ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய அவங்க அம்மா எழந்து அந்த தவிப்பு அத யோசிச்சு கூட பாக்க முடில தோழி
ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் ஒரே ஒரு பையன் தான் அவன் அவன எவ்ளோ ஆசாச சையா வளத்திருப்பாங்க ஒரே ஒரு பையனாலே அது ஒரு ஒரு நாளாவா இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் நாலே அ வீட்டுக்கு அவன் மட்டு தா பெரியவனா இருக்கான், அப்புடின்ற போது அவனுக் எவ்ளோ ஒரு இதா இருக்கும் என்னெல்லா இருக்கும் அவனோட வாழ்க்கைய அவன் தொ எழந்து இப்போ பாருங்க அவ அந் அது அது கணக் காரணம் என்ன அப்டின்னா மெயின் இந்த வெயில் தான்
லு ரொம்ப கஷ்டம் நம்ம யார போய் சொல்ல முடியும் நம்ம யார போய் கேட்க முடியும் வெயிலு இத அது இயற்கையா வருது
பெத்த அம்மாவையும் போய் கேட்க முடியாது ஆஹ் கூட விளையாண்ட நண்பர்க பத்தியு கே முடியாது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அவன் அப்டில்லாம் சாமி கேக் க முடியும் அதுதான் கார ணம் என்ன அது ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் வாழ்
ரொம்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி இது கேட்டு எனக்கு
அதுல இப்போ சப் ஃபர் ஆகுறது யாருன் நினைக்கிறீங்க தான் அத பெத்தா அம்மா ம
பெத்தா அம்மா அப்பா ரொம்ப தவிப்பாங்க இல்லையா அது என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல தோழி நீங்க பாருங்களே நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுதே
இப்டிதான் இப்பதான் ஐயோ எனக்கு சொந்த காரங்கன்னு சொல்றேன் ஒரு ஒரு ஒரு பத்து நாள் ஒரு
நீங்க எப்டி இது ஹேண்டல் பண்ணீங்க தோழி ரொம்ப கஷ்டமாச்சே
வந்தா வந்து எங்க கூட விளாண்டா ரொம்ப சமத் ஆஹ் சமத்தான கொழந்த அவன் ஒரு ஒரு சேத்த பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒரு ஒரு நல்ல
அப்ப அவனுக்கு கடவுளு கடவுளே அவனை கூப்புணும் அப்டின்னுட்டு இருந்தாங்க போல
என் கூடவே ஒரு பத்து நாள் இருந்தான் பையன் வெறும் ஒரு ஒரு மாசத்துல இல்லை அப்பிடின்னு நெனைக்கும் போது சேட்டை பண்ண மாட்டான் வீட்ல என்ன வேலச்சொன்னாலும் செய்வான் ஒரு நல்ல ஒரு சமத்தான கொழந்த அந்த மாதிரி இருக்கம் போ
அது சொல்லுவாங்க இல்லையா தோழி நல்லவங்க அதிகமா அஹ் கடவுள் விடுமாட்டார் சீக்கிரமா கூப்டுபாரு அப்டின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாரிதான் அந்த பிஞ்சுக் கொழந்த ஆனா நம்மளுக்கு அதாவது ஏ ஏத்துக்க முடியல நம்மளால அது
என்னடா இது என்னோட நா என் ஆஹ் பெத்த அவங்களால எப்டி ஏத்துக்குவாங்க நீங்க சொல்
எப்படி ஏத்துப்பாங்க அதெல்லாம் யோசி சிக்கவெ முடியாது நீங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த அம்மாக்கு எப்படி ஆறுதல் சொல்றது கூட எனக்கு சரியா தெரில நம்ம என்னத ஆறுதல் சொன்னாலும் அங்களுக்கு அது ப திருப்தி பண்ண முடியாது
அதின்னும் அது எழந்தது எழந்தது தான்
ஏழந்தது நீங்க அந்த குழந்தை கூட பழகிருக்கீங் அஹ் அந்த கொழந்த உங்க கூட இருந்துருக்கு கு அந்த கொழந்த இந்த மாரி ஆக இருக்கும்போது உங்களுக்கே அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்
எங்களாலா வெளிய வர முடியல வெளிய வர முடியலன்றோ நாங்க என்னட அது நல்லா இருந்த கொழந்த ஒரு ஒரு மாசம் நல்லா இருந்த கொழந்தை இப்போ நமக்கு கண்ணு முன்னாடி நல்லா இல்ல அப்படின்ற து போது வா வாழ்க்கையை வெறுக்கற அளவுக்கு ஒரு ஒரு வெறும வந்து டிச்சு ஒரு தனிம வந்த மாதிரி இருக்கு
ரொம்ப கஷ்டம் தோழி இது ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மை இந்த வெயில நம்ம எதுவுமே பண்ண முடியல இப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் ஜாக்கரதைய ஜாக்கரதையா இருக் இருக்கணும் நம்ம கொழந்தைங்கல வெளில வெயில்லா
க்கணும் அதுதான் ஒரு பத்து நாள் நம்ம கூட தூங்கிருக்கா சாப்பிட்டு இருக்கான் வெளியெல்லாம் நடமாடி இருக்கான் நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் அக்கா அக்கா அக்கா அக்கான்னு பின்னாடியே சுத்தி இருக்கான் இதெல்லாம் நெனச்சிட்டு ஒரு பத்து நாள் ஜாலியா நம கூட இருந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு கொழந்தை வீட்டுக்கு போய் ஒரு ஒரு மாசத்துல இல்ல அப்படின்னும் போது ஒரு ஏத்துக்கிற பக்குவமும் இல்லாத போது அவங்க அம்மா பாருங்க நல்லா விளாடிட்டு இருந்தான் நல்லா வயிறாற சாப்டான் அவனுக்கு கூட சொல்லிட்டு போனானா அம்மா எனக்கு புடிச்ச இன்னக்கி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுத ஆகணும் நா போயிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு சிக்கார சிக்ரமா வந்து நா சப்பிட்டுறுவேன் அப்டின்னு சொல்லிட்டு போனான்ன அவங்க அம்மா அவ்வளலோ ஆசயா சமைச்சு வெச்சிருப்பாங்க வந்து என் புள்ள அதா சாப்பிட குடுத்து வைக்கலையே அப்டின்னு நெனைக்கும் போது அந்த அம்மாவோட ஒரு
அந்த தாக்கம் அந்த ஏக்கம் அந்த குழந்தைக்காக
அந்த சமைக்கும் போதெல்லாம் ஆஹ் அவங்க சமைக் நினைக்கும்போது தா இது அப்புறம் அத சமைக்கும் போது நான் பாத்து சமைக்கும் போதேல்லாம் என் புள்ளைக்கு இது சாப்பிட குடுத்து வைக்கலையே கடைசி வாய் கூட சாப்பட குடுத்து வைக்கலையே அவங்க அம்மா சொல்லி சொல்லி அழுவுறத நம்ம கதல கேக்க முடியல கடவுளுக்கு மனசு இல்லையா அப்டின்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு ஒரு வருத்தம் தான் வருது யார் மேல வருத்தப்படுறது என்ன வருத்தப்படுறது அப்டின்ற ஒரு ப்ச் ஒரு இதே இல்ல யாரையும் சொல்லி குத்து குத்தமு இல்ல யாரையும் சொல்லி புரோஜனமு இல்லாம
அப்போ நம்ம என்ன பண்ணணு அப்டின்னா இந்த வெயில் இருந்து னால இந்த மாரி ஆயிருக்கு அப்டின்னா இப்போ நம்ம ரொம்ப ஜாக்ரதையா இருந்துக்கணு நம்ம ரொம்ப நம்மளுக்கு ஹீட் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம இளநீரு இந்த நொங்கு இந்த தர்பூஸ் சோ நீ இந்த மாரி நல்ல குளிர்ச்சியா மோரு கூளு அந்த மாதிரி ஆமா இந்த மாரி குளிர்ச்சி தர மாதிரி பொருட்கள்லா நம்ம எடுத்துக்கிறது நம்ம ஒடம்புக்கு நல்லது அதே மாரி நம்ம குழந்தைக்கும் இப்ப நம்ம பத்து வயசு கொழந்தைன்னா வெளியில போகு விளாடு இப்போ நம்ம என்ன பண்ணுன அந்த கொழந்தைக்கு நம்ம வீட்டு வாசல்லயே வெயில் இல்லாத போது நம்ம ஒரு நாலு மணிக்கு மேல கொஞ்சோ வெயில் இல்லாத போது அந்த மாரி விளாட விடணு வெயில்ல விடக்கூடாது அப்போ நம்ம நம்ம இதுக்கு மேல கொஞ்சோ ஜாக்கிரதையா இருந்துக்கணு கொழந்தைக்கு என்ன குடுக்கணு ஏன்னா குடுத்தா அவனுக்கு இந்த வெயில்ல ரொம்ப ஃபக்ட் ஆகாது அதே மாரி ரொம்ப இந்த மாரி டைம்ல ரொம்ப இந்த குளிர்ச்சி பண்ணா கூட உடனே என்ன ஆகுது ந்த சளி ஜல ஆமா சளி ஜல் ஜல்தோஷ இரும்பல் இந்த இப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்க நல்லா வச்சு நல்லாஹ கோல்டு வாட்டர் நல்லா குடிக்கிறாங்க தண்ணி
எங்க சொன்ன பசங்க கேக் நம்மளே கேக்க மாட்டோ பசங்க எங்க
ஆமா அது அப்புறமா ஓடி ஓடி விளையாடிட்டு வந்துட்டு டக்கு டக்கு டக் க்குனு தண்ணி குடிக்கிறது அதெல்லா பண்ணக்கூடாது ஒலி அதெல்லா நீங்க ஆமா அதெல்லா நீங்க கொஞ்சோ நல்லா பாத்து பண்ணுங்க இப்போ யாராவது உங்க தெரிஞ்ச பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது பாத்துட்டு